ங்களா கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா நல்லா கிளியரா இருக்கா
ஆ கிளியரா இருக்கு சிஸ்டர்
என்ன பண்றீங்க
தோ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க
நானும் சாப்ட்ட கால சாப்பாடு பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு இட்லி இட்லியு தக்காளி சட்னியு வச்சு சாப்ட்ட சாப்ட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு என் கணவருக்கு வந்துட்டு இன்னக்கி விடுமுறையா அதனால வெளியில போய்ட்டு நானு அவருதா போனோ பைக்ல போயிட்டு அ சிக்கன் தா எடுத்துதோ இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமையல் ஆகிட்டுருக்கு
அபடியா செரி செரி சமையல் பண்ணிட்டுருக்கீங்களா
ஆமா இப்பதா அடுப்புல அடக்கு பண்ணியாச்சு டு இனி நல்லா அது வேகுற வரைக்கு அடுப்புல கெடக்கணும்ல போட்டுட்டு வந்துருக்க
ஆமா விடுமுறையினால ஏதாச்சு விடுமுறைனா ஏதாச்சு டி ஏதாச்சு வித்தியாசமா செய்வோ பொல அப்பதா எல்லாரு ஒன்னா இருப்போ
ஆமா கண்டிப்பா எல்லாரு சேந்து சாப்பறது அந்த டைம்ல தா
ஆமா ஆமா
நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் தான் சிஸ்டர் காலையில தோச சாப்ட்டாச்சு தோச கருவேப்புள்ள சட்னி வச்சி சாப்ட்டாச்சி
கருவேப்புள்ள சட்னியா எப்டி வைப்பீங்க
நம்ம தேங்கா சட்னி பண்றோல
ஆமா கருவேப்புள்ள அதிகமா சேப்பீங்களா
ஆ கருவேப்புள்ள அதிகமா சேர்த்து பண்ணுவோ
அப்படியா ஆனா ரொம்ப நல்லது கருவப்பிள்ளையில நெறைய மருத்துவத்தன்மைகள் இருக்கு நாம வந்துட்டு அரைச்சு எதுலையாவது சேர்த்தாதா குழந்தைகளுக்கெல்லா கொடுக்க முடியு இல்ன்னா வந்துட்டு ஆ எடுத்து எடுத்து போட்டுறோல வெளியில
ஆமா நம்மளே அப்படிதான எடுத்து வச்சிருவோமே தனியா இருந்தா ஆ கீரையில ஏதோ பொடியோ எப்படின்னா கீர பொடி சாப்டுவோ நாங்க தோசைக்கு எப்பவுமே ஆ முருங்கைக் கீர இரு இருந்துச்சுன்னா அத நல்லா காய வச்சு இருந்துச்சுன்னா அதையு சேர்த்து காய வச்சு உளுந்து நம்ம சாதா தோச பொடி அரைப் போம்ல அதே மாரி அரச்சி இதுல அதிகமா கீரையு கருப்பிலையு ம்
ஒ நல்லெண்ணெய் ஊத்தி அது தோசைக்கு தொட்டு சாப்டுப்பீங்க
ஆமா அதே தோசைக்கு சாப்பிடுவோ தோசை மேலையு போட்டு கூட சாப்பிடுவோம் ஆ அந்த மாரி போட்டு சாப்பிடலா நல்லதுதானே நம்ம தனியால்லா சேக்க மாட்டோ சில பேருக்கு பிடிக்காது
நம்ம கொலந்தைகளுக்கெல்லா குடுக்கவே முடியலையே இந்த மாரி டிஃப்ரண்டா தோச செஞ்சு கொடுத்தா சாப்டுவாங்கல்ல
ஆ அதனாலதா அப்படியே சாப்படுறது
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் மதி மதியத்துக்கு சாப்பாடு
இனிமதா சிஸ்டர் பண்ணனு காலைல பண்ணி சாப்ட்டாச்சு
நீங்க சமைப்பீங்ளா அம்மா சமப்பாங்ளா
நானே சமைப்ப சிஸ்
நீங்க சமைப்பீங்ளா
ஆ சமைப்ப சிஸ்டர் ரொம்ப சமைக்க தெரியாது ரொம்ப சமைக்க தெரியாது கொஞ்ச கொஞ்ச சமைப்போ இப்பதா கத்துக்குட்ருக்கே
ஓ சரி சரி அதாவ்து நம்ம வந்துட்டு அம்மா வீட் ட்லி தா இருக்கோ நமக்கு இன்னு மேரேஜ் ஆகல அப்டின்னா கண்டிப்பா நாங்கல்லா சமச்சதே இல்ல இங்க வந்துதா கத்துக்குட்டோ அதுக்தா அதுனாலதா உங்ககிட்ட கேட்டே
இல்ல இல்ல கொஞ்ச கொஞ்சோ சமைப்பே சிஸ்டர் ஏனா அ இப்போ சமைக்காம் போனா நல்லால்லைன் சொல்றாங்க டக்குனு சமைக்க கத்துக்குடணு இதுனா
ஒவ்வொரு வீட்ல வந்துட்டு ஒடனே வந்துட்டு சமைக்க சொல்ல மாட்டாங்க ஆனா எப்ட்யு ஒரு சுச்சுவேஷன் அவுங்க வந்துட்டு ஒரு ஊருக்கோ எங்யோ வெளில போறாங்க அந்த டைம்ல நம்மளு நம்ம கணவர் கு வேல இருக்கு நம்ம அதனால போ முட்ல ஊருக்கு அப்டின்னேல நம்ம கணவரோ நம்ம இருக்கணு அப்டின்னா அப்ப நம்ம கணவருக்காக நம்ம எதாவ்து ஒன்னு செய்யத்தான வேணு அந்த டைம்ல அவ்ங்க வேல உட் ட்டு வராங்க சமச்சு வக்கிற மாரி ஆயிடு சமைக்காம இருக்கவே முடியாது
எப்டி சமைக்காம இருக்கம் ஹு ஹு
அ நா வந்து ஆறு வர்ஷ ஆச்சு கல்யாண ஆய் வந்து ஆறு வர்ஷத்ல இப்பத்தா என்னோட மாமியார் எப்புடி சமப்பாங்களோ அதே டேஸ்ட் வந்துருக்கு
ஆமா அது லேட் ஆகு கத்துக்குடவே ரொம்ப லேட் ஆகுமே
ஆமா இப்ப நீங்க உங்க அம்மா வீட்ல ஒரு மாரி சமக்கிறீங்க நீங்க கல்யாண ஆய் போரீங்கன் வச்சிக்கோங்ளிய அங்க வந்து ஒ அதே அப்டியே டிஃப்ரெண்டா வேற மார் செய்வாங்க அப்ப நம்ம அதத்தா கத்துக்கணு அம்மா வீட்ல கத்துக்குட்டத நம்ம இங்க செஞ்சு அவுங்ளுக் புடிக்கிமா அப்டின்ற ஒரு யோசன வரு
அவங்க வந்து வித்யாசமா செஞ்சி சாப்ட்ருப்பாங்க நம்ம இங்க ஒரு மாதுரி செஞ்சு சாப்ட்ருப்போ
ஆமா இப்போ எல்லார் வீட்லிய்மே எல்லாத்துலய்மே டிஃப்ரெண்ட் இர்க்குங்க இப்ப பீட்ரூட் எங்க வீட்ல வந்துட்டு பொறிப் போ ஒங்க வீட்ல என்ன செய்வீங்க
எங்க வீட்ல துருவி வந் நாங்க வந்து பண்ணுவோ துருவலா செய்வோ
குருவலா செய்வீங்க நாங்க வந்து கட் பண்ணி அ சிக்கன் பொறிக்கிற மாரி பட்ட கிராம் போட்டு அந்த இது போட்டு அ இத தாளிச்சு மொளகாப்பொடி போட் டு வெள்ளப்பூடு லாஸ்டு நச்சு போட்டு அப்புடி பொறிப்போ ஒவ்வொருத்தவ்ங்க துருவி தேங்கா துருவி அப்டி பொறிப்பாங்க ஒவ்வொருத்தவ்ங்க கூட்டு வப்பாங்க
கூட்டு வப்பாங்க ஆம்
அ இப்ப எங்க வீட்லல்லா கூட்டு ஆ எங்க வீட்லலா கூட்டு வச்சா சாப்ட மாட்டாங்க எங்க அம்மா வீட்ல கூட்டு வப்பாங்க நா அத இங்கெல்லா பண்ணவே முடில சாப்புடவு முடிய்ல என்ன பண்றது
ஏ ம் ம் ஆனா ரொம்ப காய் சேக்காட்டாங்க இப்போல்லா பீட்ரூட் இருந்துச் ச்சு அப்டினா பூசா அரச்சு குடிச்சிற்றது ஆமா ஆமா அதுனால அப்டி குடிச்சற்றது எது நம்மளுக்கு நல்லதோ எப்டியாது பிடிக்கலனா சாப்பணு அப்டின்னு இர்ந்துச்சுனா எதாச்சு வித்தியாசமா செஞ்சு சாப்ட்டுறது சேரி நம்ளுக்கு அப்புடிதா செஞ்சுஸ் சாப்ட முடில இப்டியாச்சு செஞ்சு சாப்ட்டுப்போ அப்டின்ட்டு
ம் ஆமா அதுதா சிஸ்டர் உண்ம நமக்கு எப்புடி சாப் ட்டா அது செட்டாகு புடிக்கு ஈஸியா இருக்கு முக்கியமா ஈஸிதா பாக்குறோ இப்ப நம்ம எப்புடி நம்ம சமச்சுக்கிட்டோனா இது ஈஸி நமக்கு அப்டின் பாத்து அந்த மாரி செஞ்சுருவோ அதுனாலதான இப்ப வெரைட்டி ரைஸா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கெளம்புறாங்கன்னு டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸுனா அதுதா ஈஸியா இருக்கு
ஆமா கேரட்டு கேரட் சாதோ அந்த மாதிரி
ஆ முன்னாடி முன்னாடில கண்டிப்பா முன்னாடிலா என்ன பண்ணுவோ ஆம் ஆ இப்போ ஒயம் அது என்ன சொல்றது இப்ப பிரியாணி செய்றோ வெஜ் பிரியாணி செய்றோ அப்புனா சட்டியில தா அந்த குக்கர்ல தா வப்போ அதே குக்கர்ல தா வந்து பீ்ட்ரூட் சாதமா இருக்கட்டு புதினா சாத எல்லாமே தாலிச்சுட்டு ரைஸையு போட்டு வேக வப்போ இப்ப அப்புடி கெடையாது ரைஸ் வாட்டுக்கு ஒரு பக்கோ வெந்தா சே இத சும்மா நம்ம பொரியல் செஞ்சா அப்டியே பெரட்டி அப்டியே டிஃபுன் பாக்ஸ்ல வச்சு உட்ருலா ஆ முட்டய முட் டயே கிண்னம்னா சாதத்த போட்டு அப்டியே கிண்டி அப்டியே வச்சு குடுத்து உட்ருலா கீரய கிண்னம்னா கீரைய தூவ் கீரைய போட்டு ஆ கீர சாதோ அந்த மாதிரி இப்ப ஈ இப்ப ஈஸியான்தா பாக்குறோ
ஆனா ஸ்கூலுக்கு அனுப்புற அ பெற்றோர்கள்லா பாத்தீங்கனா ஆ கொழந்தைங்களுக்கு தனியா செய்ய செய்ற மாரி இருக்குது நம்மளுக்கு தனியா செய்ற மாரி இருக்குது
ஆமா கண்டிப்பா சிஸ்டர் இப் போ இப்ப நாலா வந்துட்டு கொழந்தைங்களுக்காக காலைல ஒன்னு செய்யணு அது தவுர்த்துட்டு வீட்ல இந்தா இன்னைக்குலா கணவர் இருக்காங்க அப்டினா அப்போ அவுங்களுக்காக ஒன்னு செய்யணு அதூ வீட்ல வந்துட்டு ஜென்ஸ் இரு க்காங்க வேலைக்கு போல அப்டினாலே அன்னைக்கு வந்து வேல இருந்துட்டே இருக்கு சிஸ்டர்
ஆமா அது ரொம்ப இருக்கூ எல்லாரு சொல்லி கேள்விப்பட்ருக்கே அ ரொ ம்ப வேல இருக்கு லீவுனா ரொம்ப வேல இருக்கு நம்ம அன்னைக்குதா வந்து ஆ சும்மா இருக்குலான் நெனைப்போ ஆனா அன்னைக்குதா நெறையா வேல இருக்குன் சொல்லுவாங்க ஆ
இப்ப உங்களுக்காது வாரத்துல ஒரு நாள் லீவ் வருது பெசாம அன்னைக்கு படுத்துர்றீங்க ஃபோன் பாக்குறீங்க அந்த வாரத்துல ஒரு நாள் எங்களுக்கு லீவே கெடைக்கிலியே அப்டின் சொல்லுவே நா
ஆமா அ வீட்ல இருக்றவ்ங்க சுத்தமா வேல லீ ம் ம் லீவே இருக்காதே என்னைக்குமேவு எப்போமே அதே வேல வ ந்து இருந்துகிட்டேதா இருக்கு விடுமுறைனா இன்னு அதிகமாயிரு
எனக்கு எனக்கு இந்த பாத்திரோ வெளக்குற வேலைனாலே கடுப்பா இருக்கு அ பாத்திரோ குமிஞ்சுகிட்டே இருக்கு சமைக்க குமிய சமைக்க குமிய அந்த
ஆமா எனக்கு எப்டினா மொத்தமா பாத்திரோ சேந்துரும்ல அந்த மாதிரி வெளக்க பிடிக்கு ஒவ்வொரு இதா தனித்தனியா சேந்தா எனக் பிடிக்காது
ஐயோ ஏ எனக்கு எனக்கு ஆப் ஆப்போசிட்டா நீ இருக்க எனக்கு அப்டியே அந்த ஜிங்க்கு ஃபுல்லா அப்டியே மொத்தமா பாத்திரோ கெடக்குறத பா த்தாலே எனக்கு அப்டியே அலர்ஜி மாரி எனக் கடுப்பு வந்துரு இதே இது ஒன் ஆ நா அப்பப்ப அப்புடிதா வெளக்குவே திட்டுவாங்க மொ த்தமா எடுத்துப் போட்டு வெளக்க தெரியாதா அப்டி சொல்லிதா எங்க மாமி தி ட்டுவாங்க ஆனா எனக்கு என்னமோ ஜிங்க்கு நெறையா நெம்பி கெடந்தா புடிக்காது அப்பப்ப அப்பப்ப எடுக்குறத அப் அப்பப்ப கழவி பெசாம் வச்சிருவே
அது ஒயாம கழுவுற மாரியே இருக்குமே
அப்புடிதா இருக்கு என்ன பண்றது எனக்கு அப்டி பழக்கோம் இப்போ இப்ப சிக்கன் கொழம் வை க்கேல அந்த சிக்கன் எடுத்து அலசுன சட்டி அப்புறோ இஞ்சி பூண்டு அரச்ச அந்த மிக்ஸி இந்த மாரி எல்லாத்தியு எடுத்து போட்டாக நான் என்ன பண்ணேன் அப்பவே கழிவிட்டு இந்தா வன்ட்டே இனி நம்ம சாப்டு தட்டு எல்லாத்தையு சேத்து கழுவுலா ன்னாங்க நா அப்டி கெடையாது நா அதெல்லா கழுவி வச்சுட்டு இப்ப நீ நீட்டாருக்கு ஜிங்க் இனி சாப்டதுக்கப்றோ அந்த தட்ட மட்டு கழுவுற மாரி இருக்கு அந்த மாதிரி
ம் அது அது பாத்துரோ வந்து கழுவ கழுவ வந்து கிட் டே தா இருக்கு ஒரு நாளைக்கி நம்ம கழுவிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா வந்துகிட்டே சே ஒரு சின்னதா எடுத்தா கூட வந்துட்டே தா இருக்கு
ஆ கண்டிப்பா இப்ப எங்க வீட்லெல்லா கொழந்தைங்க இருக்காங்களா திடீர்னு ஒரு கிண்ணத்த எடுத்துட்டு போயி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்டுவாங்க திடீர்னு ஒரு டம்ளர் எடுத்துட்டு போயி போ தண்ணி குடிக்கிறேனு எடுத்துட்டு போவாங்க அப்ப கழுவிட்டே இருக்கற மாரிருக்கு
ஆமா இ சின்ன பிள்ளைங்க இல்லனா அ சும்மா காலையில கொஞ்சோ வெளக்குவோ சாயந்தரோ மத்தியானோ அப்டிதா இப்போ நைட்டு கொஞ்சோ அவ்வளதா நைட்டு சாப்டா வெளக்கிட்றது இப்பெல்லா எடுத்து வச்சிருப்ப தோசைக்கு ஏதோ சட்னியோ ஏதோ அரச்சோனா ஒரு ஒரு கிண்ணத்தலயோ எதுலயோ எடுத்து வச்சு இப்பெல்லா என்ன பண்ணிறாங்கனா ஃபிரிட்ஜ்ல வச்
ஃரிட்ஜ் ஆமா ஃபிரிட்ஜல வச்சா நைட்டுக்கு அதே வச்சு யூஸ் பண்ணிக்கலால அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா இப்போ எல்லாருமே அப்டி பண்றத அதெல்லா ஒடம்புக்கு நல்லதே கெடையாது சில பேர் வந்து ரெண்டு மூணு நாளைக்குல்லா வச்சுக்கிறாங்கடா இப்போ மொத நாள் பிரியா பிரியாணி செய்யறாங்கனா அந்த பிரியாணிய கொண்டு போயி வைக்கிறாங்கடா அடுத்த நாள் அத சூடு பண்ணி சாப்படுறாங்க ஆனா அப்டியெல்லா சாப்டவே கூடாது என்னோட கணவர் என்ன பண்ணுவாரு இன்னைக்கு ஃபிஸ் பண்ணி வைக்கிறோமா இன்னைக்கு நைட் சாப்புட்லா நாளைக் காலையில சாப்டா கூட திட்டுவாரு மிச்சோ இல்லாம அளவா வாங்கி அளவா சாப் வோ அப்டி சொல்லுவாரு அப்டி மிச்ச இருந்தா அத திண்ணேனா திட்டுவாரு திங்காதனு சொல்றேன்லனுவாரு எனக்கு மனசு ச அத காசு குடுத்து வாங்கறம்னு நா என்ன பண்ணுவே மிஞ்சறதெல்லா நா தின்றுவே
அதா பெண்கள் எல்லாருமே அப்டிதா செரி வேஸ்ட்டா போகு வீனா போ அ போகுங்கிறனால நம்ம சாப்பிடுறோம் ஆனா இப்ப நெறையா பேரு சிக்கனோ அ சைவமோ எதோ எடுத்து ஃபஸ்ட்டு நாளே வச்சிட்றாங்க உள்ள அது ஒரு ரெண் டு மூணு நாளுக்கு அப்புறோ வந்து பயன்படுத்துறாங்க அது வந்து அது நம்மளுக்கு ஒடம்புக்கு கெட்டது தானே அது வந்து ரொம்ப இப்ப பயன்படுத்த
ஆமா அப்டி வைக்கவே கூடாது ஆனா எங்களுக்கு என்னெனா அப்டிதா சமைக்கிறோ வருஷத்துல ஒரு நாள் அப்டி சமைக்கிற மாதிரி ஆயிடு ஏ அப்டினா இப்போ நாங்க ஆ பக்ரீத்கு வந்துட்டு அந்த பெருநாளுக்கு வந்துட்டு இந்த குர்பான் கரின்னு சொல்லி குடுப்பாங்க எல்லாருமே சொந்த காரங்களுக்கு அந்த மாரி அப்ப அத நம்ம ஃப்ரிட்ஜ்ல தா வச்சாகனு ஒரே நேரத்துல சமைக்க முடியாது
ஆமா ஆமா ஆமா அது எப்டினாலு நம்ம அப்டியே பழகிட்டோ இந்த இப்புள்ள நேரத்துல அப்டி பழகிட்டோ நம்ம வச்சு சாப்புட்ற மாரி பழகிட்டோ இப்பெல்லா நெறையா பேரு மீனோ எதுவோ உள்ளே எடுத்து வச் சுட்றாங்க ஒரு வாரத்துக்கு சேத்து வச்சடுறாங்க பெரும்பாலானு நானே பாத்துருக்கே நெறையா வீட் ல என்ன பண்றாங்கனா மீனு இப்ப எடுக்காங்க இன்னைக்கு எடுக்காங்கனா அதுல நம்ம மசாலா தடவுவோல்ல
ஆமா
அ பொரிக்கிறதுக்கோ இல்ல கொழம்புக்கு ஏதோ மசாலா தடவுனா அந்த மசாலா தடவி உள்ளேயே வச்சுடுறாங்க
ஆனா அப்டி வைக்கவே கூடாது மசாலா தடவாம வச்சுட்டு கூட எடுத்து அந்த கூலிங் போனதுக்கு அப்புறமா அது நல்லா தண்ணில அல சிட்டு மறுபடியு அதுக்கப்றோ நம்ம எல்லா பெரட்டி வச்சு நம்ம பொரிச்சா கூட பரவால்ல ஆனா ம மசாலா தடவி உள்ள வக்கெவே கூடாது
ஆமா அந்த மாரி இப்ப நெறையா செய்றாங்க ம்
ஆமா நெறையா விஷியோ வந்துருச்சு சேரிமா எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா அப்றமா பேசட்டுமா ஓகே பாரு உன்னோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ
ஆ நன்றிங்க ஆ செரிங்க
ம் பாய்
பாய்